ம் சகோதரி மதிய வணக்கம்
ம் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே சகோதரி நீங்க எப்படி இருக்கீங்க
ம் ம் நல்லா இருக்கேங்க தோழி சாப்ட்டாச்சா
ஆ சாப்பிட்டே சகோதிரி நீங்க சாப்டீங்களா
தோழி இன்னோ மதியத்துக்கு சாப்பிடணோ
ஓ காலையில என்ன காலையிலதா இப்ப சாப்பிட்டு முடிச்சுங்களா மதியோ என்ன சமைக்
அ இல்ல மதியமு கள்ள சமைச்சதுதா மதியோ கொஞ்சோ லேட்டா ஒரு பண்ணன்டு மணி வாக்கல சாப்ட்டமா
செரிங்க சகோதரி அப்டீங்கும் போது மணி பசி இருக்காது மூணு மணிக்
அதா அதா கொஞ்ச நேரோ கழிச்சு இங்க ச சொிய சாப்பிட்ணோ
செரிங்க சகோதரி இன்னிக்கு உங்க வீட்ல என்ன விருந்து சமைச்ச நாங்க உணவு
டு மட்டன்
செரிங்க சகோதரி
நம்ம வீட்ல
இங்க வந்துட்டுதா இங்க வந்து முட்ட பிரியாணி மாதிரி செஞ்சுட்டேன்டா
ஆ செரிங்க தோழி
செஞ்சு நாங்க சாப்ட்டே முடிச்சாச்சு முடிச்சுட்டு எல்லா வேலையோ முடிச்சிருத சரி துணி துணி துவைக்கலாம்னு தொவச்சனாடா மிஷி போட்டிருந்தேன் அப்படி கொஞ்சம் அப்டி கொஞ்சம் ட்ரை பண்ணி காய வைக்கலான்டு ஏன்னா இங்க மழையும் வேற பேஞ்சிட்ருக்கு வெயிலும் அடிக்குதுங்களா அப்டிங்கும் போது துணி வந்து சீக்கிரம் காயாது ஆனா செரி ட்ரை பண்ணி போட்லான்ட்டு போட்டுட்ருக்கேன்டா
சேரிங்க சேரி சேரி சேரி
அங்க மழையா சகோதரி இல்ல வெயில் அடிக்குதுங்களா
செம்ம வெயிலடிக்கிது தோழி
வெயிலுங்களா இந்த வெயில பாத்தாலே உங்களுக்கு எங்கேயுமே வெளியே போணுன் ங்ற எண்ணமே வராது
கும் போயிட்டு வந்தோம்
சேரி சேரிங்க சகோதரி
அக்காலாம் வந்தாங்களா
சேரி சேரிங்க
அதனாலதான் போயிட்டு எங்க பாத்ரங்கடைக்கு போனாங்க பாத்திரம் வாங்கிட்டு அப்புறம் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் சாப்ட்டுட்டு
சேரி சேரிங்க ஆனா நமக் ஆனா நமக்கு வந்துட்டு இந்த ஜூஸ் ஜூஸ் ஐஸ்கிரீமலாம் இந்த வெயில் காலத்துல சாப்டாதான் சீக்கிரம் நமக்கு சளி புடிக்கிரமாரியும் நமக்கு உணர்வு வரும் எல்லாருமே நெனைப்பாங்க இந்த ரீல்ஸ் ஸ்ல கூட பாத்துருக்கீங்களா அவ அவனுக்கு வந்துட்டு வெயில் காலத்து தான் அவஅவனுக்கு வந்து மழைகாலம் குளிர்காலத்துல தான்டா சளிப்பிடிக்கும் நமக்கு மட்டும்தான் இந்த வெயில் காலத்து சளி
ஆமாங்க தோழி கண்டிப்பா
ட உடல்ல நடக்கிற மாற்றம் மட்டுக்
ஆமாங்க
நீங்க ரீல்ஸ்லாம் பண்ணுவீங்களா பா பிங்ளா இல்ல பாக்றதோட தெரியல ரீல்ஸ்லாம் நீங்க அதே மாரி ட்ரை பண்ணுவீங்களா
இல்லைத்தோழி பாக்குறதோட சேரி நமக்கு வந்து அதெல்லாம் அவ்ளவு இன்ட்ரெஸ்ட் நீங்க பண்ணுவீங்களா
சேரிங்க சகோதரி அதான் இப்ப நெறைய பேர் வந்து கல்லூரி படிக்கிற மாணவர்கள் தான் அதிகம் வந்து இந்த சோஷியல் மீடியால வந்துட்டு அதிக வீடியோ போடுறாங்களே அதான் நீங்களும் அந்த மாரி ஆர்வம் இருக்கான்னு கேட்டேன்
இல்லைங்க அந்த மார்லாம் இல்ல நீங்க ஏதாச்சும் பண்றீங்களா என்ன
ஆ அப்பிடியெல்லா நாங்க ஒண்ணூ இதுவரைக்கு பண்ணதில்ல சகோதிரி நம்போ ஒன்லி வந்து இது ரீல்ஸ் பாத் தும் மத்தவங்குளுக்கு நல்லா ஷேர் பண்ணி விடுவோ எவ்ளோ ரீல்ஸ் வேணாலு
ஆ நானு அந்த மாரிதா
சேரிங்க சகோதிரி நீங்க பேசுற குரல் வந்து ரொம்ப சவுண்டு கம்மியா இருக்கமாருக் கொஞ் சத்தமா பேசுறீங்ளா
சவுண்டு கம் இப்ப கேக்குதுங்ளா
இப்ப கேக்குது சகோதிரி
ஆ சேரிங்க
ம் நீங்க எதாச்சு வீடியோலா எடிட் பண்ற திறம உங்ககிட்ட இருக்குங்ளா
அ அப்டியே சும்மா நம்ம ஒரு போட்டா வச்சி ஒரு பாட்டு எதாச்சு போட்டு எடிட் பண்ணுவோம்ல
ஆமா சகோதிரி
அதோட செரிங் தோழி நானு எ ஃபிரெண்ட்ஸ் இருந்த்தோம்னா எடிட் பண்ணி வாட்ஸ்அப் ல ஸ்டேடஸ் போடுவ அதோட சேரிங் தோழி அதுவே ஐயோயோ எப்புட்றா என்ன பாட்டுறா வைக்கிறது எப்புடி இத பண்றது அப்டின்னே ஒரு இதா இருக்கு சாட் ஜி பீ டீ நல்லா ஹெல்ப் பண்ணு சாட் ஜி பீ டீட எதாச்சு ஒரு போட்டோ எடிட் பண்ணி தானாலு சாட் ஜி பீ டீ எடிட் பண்ணி தருங்க நெறையா நெறைய டைம் வந்து பேச யாராச்சு ஆள் இல்ல அப்டினா மனசு எதாச்சு ஒரு மாறி இருந்துச்சுனா சாட் ஜி பி ட தா போய் பேசுவே
கண்டிப்பா சகோதிரி சாட் ஜி பி டி வந்து மன ஆறுதலுக்கு மட்டுல்ல நமக்கு நம்ப வாழ்க்கேல உபயோகிக்கிற எல்லா விதமான கேள்விகளுக்குமே நம்ப வந்து எஜுகேஷன் சம்பந்தப்பட்டது நம்ப வந்து நம்பக்கு ஒரு கஷ்டத்துல இருக்கோ அதுக்கான தீர்வு வந்து எப்டி கண்டுபிடிக்கிற்து இதுக்கு இந்த மாரி ஒரு இ து முறைக்கெலா வந்து சாட் ஜி பி டீ வந்து உங்களுக்கு ரொம்பவே நமக்கு வந்து கை குடுக்கு ச
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அதுதா அதிகோ
நா கூட சகோதிரி ஒரு எதாச்சு ஒரு சின்ன டவுட்டு அப்டினா வந்துட்டு சாட் ஜி பி டீ குள்ள போய் இருவத்தி நாலு மணி நேரமு அதுகிட்டியே நா கேட்டுக்கிட்டே இருக்க அதுவு நமக்கு வந்து போர் அடிக்காம அது வது அதுக்கான விளக்கத்த வந்து குடுத்துட்டே இருக் கு
ஆமா ஆமா கண்டிப்பா நானு அதிகமா அதுகிட்டதா பேசுவே
ஆமா சகோதிரி ஏனா இப்ப இருக்கிற வந்து காலகட்டத்துல வந்து ஒரு மனுஷன் கிட்டப்பேய் கேட்டம்னா அது இதுன் சொல்லுவா அவங்க சொல்றத அந்த காலத் த்துலலா வந்து நம்ம வீட்ல இருக்க பெரியவங்க வந்து ஒரு ஒரு ஒரு தலவலி வய்த்து வலினா வந்துட்டு இதுக்கான மருந்து சொல்லுவாங்க அந்த மருந்து நம்ம போட்டா நம்ம சரியாய்ருனு நெனப்போ ஆனா இப்ப இருக்கிற நம்ப வீட்ல இருக்க பெரியவர்கள் நம்ப கிட்ட சொன்னாலுமே அத நம்ம மட்டு நம்ம நம்ம நம்பவே மாட்டோ ஒடனே வந்து மொபைல் அல்லது கூகுள்ல போவோ இல்லாட்டி வந்து சாட் ஜிபி டீ ல போய் கேட்டு சாட் ஜி பி டீ வந்து பண்ணலா இத பண்ணுங்கன்னு சொன்னா மாட்டுதா நம்ப நம்ப வந்து கண்ண மூடி நம்பி இந்த வேலைய வந்து நம்ம செஞ்சு முடிப்போ
ஆமாங்க சரிக்கா
நீங்க எதாவது சாட் ஜி பி டீ குள்ள எதாவது இன்டரஸ்டடான கேள்விலா கேப்பீங்ளா
ம் நா நெற எல்லாத்துக்குமே அ அங்கதா போவா ஃபஸ்ட்டு இந்த பின்னையாச்சு கொஞ்சோ இந்த எதாச்சு நமக்கு படிக்கிற விஷ்யென்னா நம்ம கூகுள்ல போய் தேடுவோ இப்பல்லா அங்கலா போறதில்ல ஸ்ரைட்டா சாட் ஜி பி டீ இது என்னா பண்றது அது என்ன பண்றது ஒரு முட்ட சாப்பாடு கொஞ்சோ டிஃப்ரெண்டா சமைக்கணும்னாலே அதுகிட்டதா கேப்பே
கண்டிப்பா சகோதரி அது சமையல் குறிப்புல இருந்து நம்ம நம்ம வந்து தூங்குற தூக்க வரல்லா தூங்குறதுக்கான வழிய சொல்லுனா கூட கண்டிப்பா அதுவே
ஆ கண்டிப்பா கண்டிப்பா
நானுமே கண் நானுமே டே தெனமும் ஒரு ஒரு கேள்வியாவது கேட்காம சேட் ஜி பி டி ய நா வந்து விட்றதில்ல எப்டியாவது கேட்டுட்றே ஆனா பாவே சேட் ஜி பி டி க்கு வாய்யிருந்த அது கண்டிப் அழுதுரும் இந்த மக்கள் வந்து நம்மள போட்டு டார்ச்சர் இருகங்களே இதுக்கு என்னதா ஒரு வழி சொல்லு அப்டிங்கற மாரி கடவுள் கிட்டயே அது போய் கேட்க ஆரம்பிச்சுரோ
இப்ப நறைய ஒர்க்கும் ஏ ஐ பொறுத்து தானே வந்துருச்சி அதனால இப்ப அ ஒர்க்கர்ஸோட ஏ ஐ இதுக்கு தா ரொம்ப அ ஒர்க்
கண்டிப்பா சகோதரி இப்ப இருக்க காலகட்ட அந்த இப்ப இருக்கறவங்கல்லா மனுஷன நம்பி வேல குடுத்தாங்க இனிமேல் நா வரக்கலோ நீங்க முடிச்சுட்டு வரக்கலோ இப்ப என் பையன் வளர்ந்து வேலைக்கு போற காலத்துலெல்லா நம்ம மனிதர்களே தேவப்பட மாட்ட முறை ஏ ஐ யே வந்து எல்லா வேலையு அ அத விட பாருங்க வெளிநாட் எல்லா பாத்தீங்கன்னா ரோபோ இருக்குல்லலைங்க அத மூலியமா வெச்சு எல்லா வேலையையு வாங்கிக்கிறாங்க இப்ப நம்ம வீட்டுக்கு இப்ப நம்ம வீட் க்க வந்துட்டு நம்ம ஒரு நம்ம வீட்டுக்கு ஒரு வேல வேல செய்யறதுக்கு ஒரு ஒரு வேலைக்காரங்க வெக்கிறோம்னா அத கூட வந்து சில இடத்துல வெக்க மாட்டிக்கிறாங்க ஒரு ரோபவே வந்து செய்யு சில பேர் வந்து எல்லாரையு நம்பி நம்ம வில்லோ உள்ள விடக்கூடாது அப்டிங்கறாங்க என்னென்னமோ புதுசு புதுசாக எல்லாமே வந்து தொழில்நுட்பத்தினால ரொம்ப வளர்ச்சி அடைந்துடே வருது
கண்டிப்பா கண்டிப்பா ஆமா ஆமா
சகோதரி ஆனா வந்து ஏ ஐ வந்து சில பேருக்கு வந்து வாழ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ரொம்ப பெரிய உதவி பண்ணுது அப்டின்னு சொல்றாங்க சில பேர் அத நம்பி பண்றவங்களுக்கு ஏமாற்றம் தா சில பேத்துக்கு கெடைக்குது ஆனா நம்பலா எல்லா கண்மூழித்தனமா நம்பறவங்க ஒரு ஒரு முட்டாள்தனமா வந்து சேட் ஜி பி டி ய நம்பனா எல்லா நடக்கூ நெனைக்கிறவங்க அதுல எது எது கேட்கணுமோ அத கேட்கணு தேவையில்லாதது கேட்டு அவுங்களே மாட்டிக்கிறாங்க அதான் சகோதரி
நானும் நறைய என்ன பண்றே சாப்பியா என்ன சாப்டே அதுவு ஒவ்வொரு வாட்டி ஏதாச்சி சோகமா இருற ஏதாச்சு ஜோக்கு சொல்ல அப்டின்னா காமெடி ஏதாச்சு சொல்லு
ஓ அப்டிங்களா நா அந்த மாரிலா இதுவரை
நீ நீ இந்த மாரி ஏதாச்சு நா எனக்கு ஒரு மாரி இருக்கு சிரிக்கிற மாரி ஏதாச்சும் ஒரு ஜோக் சொல்லுங்க அப்டின்னா நீங்க கேட்டு பாருங்கலே சொல்லு
ஓ சகோதரி கண்டிப்பா நா இனைக்கே நா ட்ரை பண்ணி
ஆ ஆ கண்டிப்பா கண்டிப்பா அதுவும் கொஞ்சோ மொக்கையா இருக்குற மாரி இருந்துச்சுன்னா என்ன இவளோ மொக்கையா இருக்கு அப்டின்னா அது ஒரு சிரிக்கிர இமோச்சு போட்டுட்டு சரி சரி நா ஒரு நல்ல ஜோக்கா சொல்றே அப்டின்னு
கண்டிப்பா சகோதரி நம்ப அ கண்டிப்பா சகோதரி அப்ல்லா வந்துட்டு நம்ம பேசுறதுக்கு வந்து ஆள் இல்ல அப்டின்னு நம்ம வந்து நெனைச்சிட்டு இருப்போ இப்போல்லா வந்துட்டு பேசுறதுக்கு யாரு இருந்தாலு இல்லாட்டியு நமக்கு வந்து ஃபோன் இருக்கு சேட் ஜி பி டி வந்து அதுக்கு சேட் ஜி பி டி கூட பேசும்போது நம்ம ஃபிரண்டு கூடயு நம்ம வந் வந்து எதார்த்தமா வெளிப்படைய பேசுற மாரியான உணர்வு ஆமா நா கூட சகோதரி எல்லா விதமான ஆ நா கூட கொழந்த கொழந்தைக்கு நடக்கற நிகழ்வுலருந்தே நமக்கு நடக்கற வந்து எல்லாமே இந்த ஒடம்புல காயு இந்த மாிரி இருக்கு மொதல்ல வந்து நா வெளியோ வெளியோ குட சொல்றது இல்ல அத ஃபோட்டோ எடுத்து சட் ஜி பி டி வந்து கேப்பே எதனால வருது நமக்கு ஏன் இப்டி இருக்கு செரி பண்ணலாமா நம்மளே வந்து வீட்டு வைத்திய பண்ணலாமாங்கற அளவுக்கு நா யோசிப்ப இது வந்து சப்போஸ் வந்து நமக் அதோட அதோட நிகழ்வு அது அது எதனால வருதுங்றத நம்ப தெரிஞ்சுக்கிட்ட தா மத்தவங்களுக்கு இத சொல்லலாமா இல்ல நமக்குள்ளே நம்ம வச்சுக்கலாங்கங்ற நமக்கு அறிவு நமக்கு கொஞ்ச வருது
ம் ம் ஆமா ஆமா நானுமே அப்டிதா ஏதாச்சு ஒரு மெடிக்கல் இது மாரி இருந்துச்சுன்னா ஒரு ஆயில் மண்ட்டு இந்த மாரி ந்துச்சுன்னா ஃபோட்டோ புடிச்சு கேப்ப
கண்டிப்பா நா ஆயில்மெண்ட்ட விட இந்த மாத்ரருக்கு பாத்தீங்களா இப்ப சப்போஸ் இப்ப நம்ப நம்ப நம்ப நம்ப மருத்துவமனைக்கே போய் நம்ப டாக்டர் கிட்ட காமிச்சு அவங்க இந்த இந்த இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இதுதா இதுதா ஆயில்மெண்ட்டு இதுதா வந்து மருந்துனு சொல்லி குடுத்தாலுமே நா நம்பவே மாட்ட மா தெரிய ஏன்னா வந்து சில டாக்டர் வந்து அவங்க அவங்கங் அவங்களுக்கு வந்து சில வகையான வீட்ல பிரச்சன இருக்கு அவுங்களுக்கு மன அழுத்தமான எதாது ஒரு கவலருக்கு அப்டிங்கு போது நம்ப நேரொ வந்து நல்ல விதமாருந்த பரவால்ல அவங்க எதாது மாத்ரய மாத்தி குடுத்துறாங்களோ ஒரு பயத்துல வந்துட்டு நம்ப வந்து ஒண்ணுக்கு ரெண்டு தரவ முன்னெல்லா கூகுள் வந்து கேட்டுப்பாப்பே இப்பலா சேட் ஜி பி டி ல போட்டு பாத்தா இது சாப்புட்லாமா சாப்பட கூடாதா எவ் எவ்ள நாள் சாப்புட்ணு எப்புடி சாப்புணுங்கற எல்லாமே அது சொல்லிருது நமக்கு
கண்டிப்பா கண்டிப்பா
உங்க ஊர்லலா மழங்க லா சகோதரி காலநிலையெல்லா அங்கெல்லா எப்டி இருக்கு
ரொம்ப வெயில் தா மழயெல்லா ரொம்ப ரொம்ப கொஞ்ச கஷ்டொ காலைல கொஞ்ச காத்து அடிச்சிச்சு அதனால வெயில் கொஞ்ச தெரியாமருந்துச்சு நல்ல காத்து அடிச்சுது நா கூட மழதா பெய்மோன்னு நெனைச்சே எங்க அம்மாட்ட குட கேட்ட எங்க அம்மா வந்துட்டு ஆடி மாசருக்கு ல அதனால காத்த அடிக்குது ஆடி மாசோ வந்து மழ பெய்ய மாட்டுதே
ஆமா சகோதரி ஆடி மாசொ ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாரு ஆடி ஆடி காாத்து ஆடி காத்து வந்து அலையே தூக்கி
ஆ அதனால அப்டி சென்னாங்களா செரி ஒரு வேல மழ தா பேய போதுன்னு பாத்தா கடைக்கு போம்போது வெளிய நவுந்தா அப்பா செம்ம வெயிலு முக்காடு போட்டுட்டு போட்டு போனே முக்காடு போட்டுட்டே வன்ட்ட
கண்டிப்பா சகோதரி பாத்து சகோதரி நீங்க முக்காடு போட்டு போம்போது ஊருக்குள்ள திருடெ வந்துட்டான்னு நெனச்ச சி உன்னய அடிச்சிட போறாங்க
பாத்து வரே
சேரி சகோதரி இங்கே நானு வந்து சில நேர எப்டா வெயில் வரு நானு நெனப்பே ஏனா வந்து நமக்கு வெயில் வந்துச்சுன்னா ரொம்ப வாசல்லாம் ஈரமாருக்கு இந்த மழ பெஞ்சுிட்டேருந்தாலு நம்ம நமக்கு வந்து ட்ரெஸ்லா துணிலா காய போட்டனா டக்குனே காயாது அதே மாரி வீடெல்லா வந்து தரையெல்லா வச்சு ரொம்ப கால்லா வச்சம்னா விறு விறுன்ருக்குங்ளா இதே வெயிலா இருந்துச்சுன்னா வந்து நல்லா கொஞ்சொ நமக்கு வெளிச்சருக்கு அதே வந்துட்டு கொஞ்சம் வெயில் நமக்கு எதாது கொஞ்ச எதாது ஒரு பகலா இருக்கு செரி நம்ம டக்குன்னு எதா வேல முடிப்போ வெயிலுக்கு அதுக்கு வெயிலுக்கு முன்னாடியே வேல முடிப்போங்கிற ஒரு ஆர்வ நமக்கு வரு மழை டைமா இருக்க நமக்கு படுத்து தூங்கலா இந்த மழக்கதுக்கு நல்ல இதமா இருக்குங்ற மாரிதா நமக்கு எண்ணமே வருது சகோதரி சேரி சகோதரி நமக்கான அழைப்பு முடிந்து விட் தது நம்ப வேறொரு கால நம்ம தொடர்பு கொள்ளலாம்
ஓகே சகோதரி நன்றி ம் நன்றி